ஹலோ
சொல்லுங்க சார்
சாரு சாப்ட்டீங்ளா
ஆ சாப்ட்டே சார் சாப்ட்டே இப்பதா சாப்ட்டு முடிச்சோ நீங்க
நாங்களு இப்பதா சார் சாப்ட்டு முடிச்சோ
ஓகே ஓகே ஓகே சாரு என்ன சாப்ட்டீங்க
நாங்க சப்பத்தி
சப்பாத்திங்ளா ஓகே ரைட் சார் சப்பாத்தி எப்டி சார் செய்றீங்க எனக்கு கொஞ்ச சொல்றீங்ளா
சப்பாத்தி நா செய்யறதில்லைங்க சார் எங்க வீட்டம்மா செய்றாங்க
அப்டிங்ளா சேரி சேரி சேரி ஆ நீங்க எதுவு செய்ய மாட்டீங்க வீட்ல
நா வந்து இது பாத்தர கழுவுவே வீடு பெருக்குவே வீடு தொடைப்பே
செரி செரிங்க சார் நீங்களு கொஞ்ச சமையல் கத்துக்கலால சார் யூஸ் ஆகுல உங்களுக்கு எப்பயாவ்து
எனக்கு அந்த சுடுத்தண்ணி வைக்க மட்டு தா சார் தெரியு
ஓ ஓகே ஓகே இது சுடு தண்ணில அரிசி போட்டீங்னா சாத வரும் வந்துரு சார் அவ்ளோதா முடிஞ்சது
ஆமா ஆமாங்க சார்
ம் அதுலே அப்டியே சுடு தண்ணில பருப்பு வெங்காயமு போட்டீங்கனா தக்கா போட்டீங்கனா பருப்பு வந்துருங்க சார் அவ்ளோதா சார் அது
அடடடா இது இத்தன நாளு தெரியாம போய்டுச்சுங்களே சார்
ஆ அவ்ளோதா சார் எல்லா கத்துக்கோங்க யூஸ் ஆகு ஒங்களுக்கு எமெர்ஜென்சிக்கு ஹோட்டலே நம்பிட்டு இருக்க முடியாது ம் பொண்டாட்டி யாது
ம்
நாலா கொஞ்ச சிம்பிளா அப்டியே கொஞ்ச கொஞ்ச செய்வே சார் பேசிக்கா
ஓகே
ஆமா
சேரி விடுங்க கத்துக்கலா என்ன போய் இதுல போய் என்ன இருக்கு
செரி செரி நாங்க தோச செஞ்சோ சார்
சரி சரிங்க
அ தோச சாம்பார்
ம்
ம் வேற ஒண்ணு இல்லைங்க அதுதா நைட்டு டிஃபன் எங்களுக்கு முடிஞ்சது தம்பி தா சரியா சாப்புலங்க வீட்ல
ஆ இங்கேயுமே பாப்பாங்களா செரியா சாப்ட மாட்ராங்க கொழந்தைங்க இப்டியேதா இருக்காங்க சாப்டாமவே
ஆமாங்க சாப்லங்க அப்புறோ அப்டி இப்டி கொஞ்சோ சாப்புட வெச்சு
ம்
அப்புறமா பால் கொஞ்சோ குடுத்தோ
ம் ம்
ஆ சரி தூங்கர பொஸிஷன்ல இருக்காரு சார் இப்ப
இன்னுமே டைம் ஆய்ச்சு இன்னு தூங்கலைங்களா
இல்லங்க பத்து மணிக்கு மேலதா தூங்குவாருங்க
ம்
அம்மா பக்கத்துல இல்லைங்க எகிட்டதா இருக்கா
ஆ
ம் அப்டியே மேல கட்டி புடிஸ்ட்டு தூங்கிட்டு இருக்காங்க சார் அவ
சரி சரிங்க சார் நல்ல விஷிய தா தூங்க வைங்க டைமுக்கு கொழந்தைங்களா நல்லா தூங்க னாதா ஆரோக்கியமா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லயா
கண்டிப்பா கண்டிப்பாங்க பாப்பா தூங்கிட்டாங்களா
பாப்பா வெளயாண்ட்டுருக்காங்க அவங்க தூங்குரதுக்கு எப்பயு பன்னெண்டு மணி ஆகு
ஓ ஓகே ஓகே பரவால சார் அப்ப நீங்க பேசிட்டே இருக்கலா போல இருக்கு நைட்டு ஃபுல்லா
நாங்க பேச ரெடிதாங்க ஆனா ஆளுதாங்க இல்ல
ஆமா ஆமா அதுதா கஷ்டமா இருக்கு பாத்துட்டே தா இருக்கே யராது கெடைக்குமான்னு யாரு கெடைக்க மாட்டேன்ராங்க
ஆமா ஆமா ஹா உங்க தம்பிதா ஏதோ சொல்றாப்புல போலையே
ஆமா ஆமாங்க சா அப்டிதா இப்ப தூங்க தூக்கொ கிட்ட வந்துச்சுங்க அவனுக்கு
ஹ்ம்
நம்ம அப்டி இப்டி ஏதாவது பண்ணுவா அவர் சார் மசாஜ் பண்ணிட்டே இருக்கணு நம்ப
ஹ ஹா
அப்பதா தூங்கு வாருங்க
சேரி சேரிங்க எப்டி இன்னைக்கி எப்டி இருந்தது கிளைமேட் எப்டி இருந்தது அங்கே
இன்னைக்கு கிளைமேட் நல்லா இருக்கு சார் சூப்பரா இருக்கு ஊட்டில இருக்க மாரி இருக்கு சில்லுன்னு நல்லா நல்ல கிளைமேட் இங்க எங்களுக்கு எங்க ஏரியாவுல
ஹ ஹ அப்ப வந்து ஊட்டிக்கு போகாம பணோ கொடுக்காமயே நீங்க வந்து ஊட்டி சுத் தி பாக்குறீங்க உங்க ஏரியால
ஆமா ஆமாங்க
ம்
தூரல் போட்டாறுங்க வர்ல அதுக்கப்புறோ நின்டுச்சு
ஆ ஆ வரு விடுங்க நைட்டுக்கு மேலே தா வரு நெனைக்கிறே நாளைக்கு எல்லாமே மழ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நியூஸ்ல ஆ நாளைக்கு அடுத்த நாளு
ம்
மழ வருனு சொல்லியிருக்காங்க
ம் வர்ட்டு வர்ட்டும் பாத்துக்கலா
ஆ
ஒரு நாளைக்குன்னா ஸ்டெப் புரோக்ராமு ஒர்க்குக்கு போவீங்களா இல்ல
ஆமாங்க ஒர்க்குக்கு தா போணு நாளக்கி வேற இந்த கையெழுத்து போட சொல்லிருக்காங்க எங்க ஆஃபீஸ்ல ம் ம் மார்னிங் ஏதாவது மீட்டிங் வெப்பாங்கன்னு நெனக்கிறோ வே வெச்சாங்கன்னா போய்ட்டு வர வேண்டியதுதா
எப்பமே மீட்டிங் இருக்குங்களா உங்க ஆஃபீஸ்ல
இல்லைங்க ஃப்ரைடே மட்டு தாயிருக்கு ஃப்ரைடே எப்பமே மதித்துக்கு மேலதா வெப்பாங்க நாளைக்கி ஏதோ காலைல வெக்கிறதா சொல்லிருக்காங்க ஆம்மாங்க இந்தே ஒரு ஃபெளண்டேஷன் ஒரு ஃபெளண்டேஷன் வேற இருக்கு அவரு வேற போன பண்ட்டே இருக்றாப்ல அ விசிட் கூட்டு போங்க விசிட் கூட்டு போங்க அப்டின்ட்டு ஸ்கூல்லா அவருக்கு தெரிலைங்களா
அப்டிங்களா நாளைக்குங்களா ம் ஏதாவது அவுங்க ஃபெளண்டேஷன் முலிய அ அ சொல்லுங்க
ஏ கூட ஒர்க் பண்ற ஒர்த்தர் ஏரியா தா அதிகமா வருதுங்க
அப்டிங்களா என்ன செய்வாங்க சார் அவங்கல்லா ஸ்கூலுக்கு ஏதாவது செய்வாங்களா
இல்லேங்க சார் பசங்க இருக்காங்கல்லைங்களா அந்த பசங்கள பார்வையற்ற பசங்கள வந்து பாக்குறாங்க ஆ ஸ்கூல்ல இருக்குற பசங்கள அப்றோ வீட்ல இருக்குற பசங்கள அவுங்களே பேரண்ட்டுக்கலா காண்டெக்ட் பண்ணாங்களா அவுங்களல்லா லாங்குருக்கு பசங்கள ஸ்கூல் வாங்க ஒரு சிலர் வீட்ல இருக்குறாங்க வாங்க நேரடியா நாங்க வர முடியாதுன்னுடா ங்களா
ம்
அதுல ஒரு கால் பண்ணிட்டு நீங்க கூட்டு போக முடியுமான்னு கேட்டாப்ல
செரி செரிங்களா
சொன்னா இந்த மாதிரி எங்களுக்கு ஒர்க்கெல்லா இருக்கு வேணா மதியம் வேணா பாக்கலாருங்க இந்த மாரி மீட்டிங் ஒர்க் அப்டின்னு சொல்லியிருக்கே
ம் ம் ஓகே ஓகே அப்டிங்களா செரி செரி செரிங்க என்னவா மீட்டிங்னா என்ன சார் ஏதோ ஏது சம்பந்தமா பேசுவீங்க
மீட்டிங்னா இந்த வாரகணக்குல என்ன நடந்தது நடக்காதது அத பத்தி பேசுவாங்க சார் அப்றோ அவங்களுடைய பெருமைய வந்து பேசுவாங்க
மாஓ
அவுங்களே பாராட்டிக்குவாங்க மத்தவங்க பாராட்டல கூட அவுங்களே பாராட்டிக்குவாங்க
ஓ
உம் அந்த மாதிரி தா சார் எங்கள பத்தி வந்து ஒரு பத்து செகெண்ட் கூட பேச மாட்டாங்க சார் ஒரு அஞ்சு செகெண்டு் பேசுறதே பெருசா இருக்கு உம் அதுக்காக ஆமாங்க ஆமாங்க அதுக் அந்த அஞ்சு செகண்ட் பேசுறதுக்கு ரெண்டரமன்நேரோ ஒக்காந்திருக்கணு வாய பாத்துட்டு
ஓகே ஓகே அப்றோ சா சாட்டடே சண்டே லீவ் உங்களுக்கு
ஆமாங்க சார் சாட்டடே சண்டேல லீவு தா உங்களுக்கு லீவுங்களா இல்ல ஒர்க்
ஆமா ஆமாங்க சார் எங்களுக்கு லீவு தா சார் அ எங்குளுக்கு லீவுதா பசங்களோடவே ஸ்பெண் பண்ணிண்ட்டு செரியா போயிடுங்க டைமிங். தம்மா இந்தம்மா இந்த வார்த்துல எக்ஸாம் ஒன்னு இருக்குங் சார். இன்னுமே எதுமே ஆ படி எதுமே படிக்கல இன்னு என்ன பண்றது பசங்கள பாத்துட்டு
ம்.
அப்டியே செரியா போதுங்க ம்.
ம் ம் சேரி விடுங்க. து எதாவுது பொதுஅறுவு வெச்சே நீங்க பாஸ் பண்டுவே நெனைக்கிறே.
அதுதா இல்லியே சார் அ.
அப்டி நம்பளே சொல்லிக் கூடாது இல்லிங்ளா?
அ ஆமாமா தா அந்த லக்குன்றது எனுக்கு இல்லீங்க. என்ன பண்றது ம் ம். எதாவ்து ஒன்னு இருந்தாலாவ்து எப்டியாவ்து வெளிய போய்ட்ருப்பே மாட்டிட்ருக்கே.
ஆஹ எப்பிடி உங்குள்க்கு மட்டு இல்லீங்ளா உங்க துறையில இருக்கிறங்க எல்லாத்துக்குமே இல்லிங்களா?
இல்லல்ல இருக்குங்க அவுங்களுக்கு எதோ என்னவோ அதா சொன்னே நாங்க இந்த துறைய நாங்க அத செய்ற வேல அப்டிதாங்க. இதுல இருக்கறவுங்களு யாருக்குமே எதுமே லக்கு இருக்காதுங்க.
அய்யய்யோ.
அப்டியே ஓட்டிட்ருக்கோ ம் பாக்லா என்னைக்காவ்து ஒரு நாளைக்கி
ம். பெருசா லம்பா வந்து வருன்னா ம். காலம் வரும் நேரம் வரும் நேரம் வந்தா வாழ்வு வரும். ஓகோ.
வாழ்வு வந்தா அனைவரையு வாழ வெப்போ சார் நாங்க.
ம் நல்ல விஷ்யந்தா சார். அப்டியே எ ஞாபகொ வஞ்ச்சுன்னா எங் கிலியு கொஞ்சோ வாழ வெய்ங்க.
கண்டிப்பா கண்டிப்பாங் சார் உங்களதா உங்கள எல்லா உங்கள மறக்க முடியுமா ம்.
சேரி சேரிங்க. அப்புறோ வீட்ல எல்லாரு தூங்கிட்டாங்ளா மத்தவங்கல்லால்
இல்ல தா பாப்பா தூங்கிட்டா இன்னொருத்த தூங்குனானா இல்லியான் தெரியில்ல தூங்கிட்டக்கு தூங்குற கண்டிஷன்ல தா இருக்கறா. இன்னொர்த்தனு தூக்கோ வர மாரிதா இருக்குங் சார்.
ம்.
க்கு ன்னா பண்ணிகிறான் தெரியில்ல. என்னன் டார்கெட்டு வேற அச்சீவ் பண்ணுனு சார் அவுனுக்கு நெறைய வேல இருக்குது.
ஆஹ.
அ ப்டியே அட்ஜஸ்ட் பண்ட்டு போவுணு. ஆ சொல்ல முடியாது சார் டென் டென் தேட்டி அந்த மாரி துங்கிடுவோ டென் தேட்டிக்கி மேக்சிமோ ஒரு லெவன் ஓ கிளாக்கு இருப்போ.
ம் ஹு.
அ ஏனா ஸ்கூலு பாப்பாக் ஸ் கூலு இருக்கறதுனால சீக்ரமா தூங்னாதா அவள எழுப்புறது பெரிய கஷ்டங் காலைல
ஓஹோ.
ஏழே முக்காக்கு ஆட்டோ வந்துருங் சார் அவள எழு எழு எழுனு எழுப்பிட்டேருப்போ எழுவே மாட்டா அவ கூட பெரிய இதுவாருக்கு.
ம்ஹு.
அதுதா அவள ஒரு நைன் தேட்டிக்கெல்லா தூங்குனாலுமே அ ஆ டைம் எடுத்துக்கிறா எழ்துற்திக்கு
ம்
அவ ரெடி பண்ணிட்டு அவுளுக் சாப்பாடு செஞ்சு அவ்ளோ ரெடி பண்ணி குளிக்க வெச்சு அவ்ள அம்ச்சிட்டு அடுத்தது நானு ப தம்பி ரெடி ஆயிட்டு தம்பி கூட் வந்துருவ நானே என்கூடவே ஜாபுக் கூட்டு போய்டுவ
பரவால்ல பரவால்லைங்க சார்
ம் ம் அவருக்கு வீட்லெல்லா இருக்க மாட்டாரு அவுரு ஊர் சுத்துறவர் ஜாலியா ஆ அப்பா கூட ஊர் சு த்திற்த்னா அவுருக் பிடிக்கு கூட்டு போய்ட்டு அப்டியே மதிய வரையு அவன கொஞ்சோ டேக்கேர் பண்ணிட்டு அப்புறமா கூட்டு போய்ட்டு வீட்ல விட்ருவாங்க
ஓகே ஓகே சார் கூட வந்தாலு அமைதியா இருக்காருங்களா வேல செய்ய உட்றாருங்ளா
இல்ல கொஞ்ச கஷ்ட தாங் சார் என்னவே பாத்துட்ருக்கா ம் நானே பக்கத்துல இருக்கணு எ பேஸ் அவனுக்கு பாத்துட்டே இருந்தாதா அமைதியா இருக்கா ம் சின்ன பைய இன்ன கொஞ்ச நாள் ஆனா செட் ஆயிடு
ஆமா ஆமாங்க வளர வளர இப்ப கூடே இருப்பாங்க அப்பறமா அவங்க பாட்டுகு அவ வேல உண்டு இருப்பாங்க
ஆமா ஆமாங் சார் நீங்க பாப்பா உங்க கூட இத் மாரி போவா வருவாலா சார் வெளியில நீங்க கெளம்புறம் போது
போம்மோது அழுவாங்க சார் நானு வரன்ட்டு ஒரு பேக் ஒன்னு வாய்ங் குடுத்துருக்க தூக்கிட்டு வந்துருவாங்க செரி வேல இருக் கு மத்த எடத்துக்குல்லா போணுன்றனால கூட்டு போறது இல்லைங்க செரி நாளைகு தா கூட்டு போலான் சடனா அதுக்குள்ள ஆபீஸ்ல மீட்டிங்ன் சொல்ட்ருக்காங்க அது ஒன்னு கன்ஃபாமா தெரியில
ம்
அத பாத்துட் தா கூட்டு போணுமா எனன் நாளைக் தா டிசைட் பண்ணு சார்
ஓகே சார் ஓகே சார் செரிங்க சார் அ ஓகே குட் நைட் சார் பாக்லா
ஆ ஓகே